டிக்கு வணக் ஆ வணக்கோங்க கேக்குது நல்லா இருக்கீங்களா
நீங்க எப்படி இருக்
நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சுங்களா
இனிமே தாங்க நீங்க சாப்ட்டாச்சுங்களா சேரிங்க செரிங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில்லா உங்களுக் புடிக்கீங்களா
ஏதோ அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதோ விளையாண்டுருக்
என்னென விளையாட்டு என்ன என்ன ஸ்போர்ட்ஸ்ல வந்ருக்கீங்க என்ன விளையாட்
ஏங்க என்ன பாத்தாலே அத் த்துலட்டு மாரியாங்க இருக்கு பேசுறத பாத்தா அப்டிலா கிடயாதுங்க
ஏங்க பேசுறதுக்கு ஒருத்தவங்க பேசுறதுக்கும் ஒருத் தவங்க அத்லட்டுங்கறதுக்கு என்னங்க சம்மந்தோ கிரிக்கெட் பாத்துருக்கீங்களா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஜெமி மாரோட்ரிக்ஸ் பாத்துருக்கீங்களா
நீங்க கிரிக்கெட் டீம்ல எது டீம் ஐ பி ல் லே
ஐபிஎல் லையா சி எஸ் கே
ஏங்க நானு சி எஸ் கே தா
ஆனா கிரிக்கெட்டே தெரில கிரிக்கெட்ல சி எஸ் கே மட்டு எல்லாரு சொல்றத வச்சு சேந்துகி
ஏ இல்லைங்க இல்லைங்க கிரிக்கெட்டு நா பாப்பே
கிரிக்கெட்ல உள்ள ஒரு அஞ்சு பேரு சரி சிஎஸ்கேல உள்ள ஒரு அஞ்சு பேரு சொல்லுங்க அஞ்சு பேர் பேரு
முன்னாடி இருந்தவங்க சொல்ட்டு இந்ததடவ நா மேட்ச் பாக்கல
நா
முன்னாடி இருந்தவங்க டூதவ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிவன்டூபே சிவன்டூபே தோனி ஜ ஜடு இருந்தா ஜடேஜா இருந்தாப்டி பின்ன அ முன்னாடி இருந்ததுல இவரு அந்த பேரு என்ன அந்த சென்னையில் குட்டி பையன் சே அந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தன கலாய்ப்பாப்படியே ஆ சஷாம்கரன் சாம்கரன் ஐயோ அவங்க இருக்காங்க
அப்றோ சின்னத்தல சின்னத்தலல்லா ரிப்பேர் ஆயி பல வருஷம் ஆயிடுச்சு
ங்கள லாஸ்ட் மேட்ச்சு இதோ இங்க சி எஸ் கேல தான விளையாண்டாங்க
இல்ல லாஸ்டு மேட்ச் எங்க சி எஸ் கேல விளையண்டங்க லாஸ்ட் ட்டுல எப்போ விலாண்டாங்க சி எஸ் கே க்கு அவரு விலாண்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு சீசன் ஆயிச்சுங்க
நாஅப்பதாங்க பாத்தே இந்த கொரோனா டைம்ந்து டூதவ்சன் டுவென்டி ஒன் அதுக்கப்றோ புல்லா மேட்ச் வர டைம் தா எக்ஸாம இருக்குதுங்க என்னதா பண்றதுங்க நானு
அடா அடா அடா இல்லேன்னா மட்டும் மேட்ச் பாத்துருவீங்கள
இல்லேன்னா வீட்ல இருந்தா ஆனா நெஜமா வீட்ல இருந்தா பாப்பா தங்கச்சி பாப்பாங்கன்னு சொல்லி பாப்பங்க
அப்டி சொல்லுங்க கூட உக்கார்ந்து பாப்பே ஆனா எனக்கு புரியாது சி எஸ் கே ஃபேனு ஏன்னா எல்லாரு சி எஸ் கே ஃபேன்னா நம்மளும் சி எஸ் கே ஃபேனு தா அப்டி சொல்லிறது
வேற என்னென்ன குரூப்த் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லுங்க
இல்ல எல்லா சரி எத்தன டீம் இருக்கு ஐ பி யல்ல சொல்லுங்க பாப்போ
ஆ சி எஸ் கே ஆர் சி பி சன்ரைசசு பின்ன குஜராத் டைட்டன்ஸ்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸு மும்பை இந்தியன்ஸு
சேரி சேரி தெரியுது ஓரளவு தெரியுது ஓகே
ஏங்க என் தெரியுங்க நீங்க என்னங்க இப்டி கலாயிக்கிறீங்க தெரியுன்னு சொன்னா எனக்கு தெரியுங்க நா பொய் சொல்ல மாட்ட தெரியாதுன் சொல்லிட்டன இந்த மாரி முன்னாடி
ஓகே ஓகேங்க நீங்க வேற சம்பவக்கார ஆளு நீங்க சொன்னா கரெக்டா தா இருக்கு
ஆ பாத்து பேசுங்க ம் ஆள் வேற மாரியாக்கு
அதா அதா அதா கொஞ்சோ பாத்துதா பேசணு
ஆமா அப்டிதா பேசணுங்க
ம் ம் இல்ல இப்போ இந்த புட்பால் வேல்டு கப் நடந்திருக்கு அத அதெல்லா பாப்பே நா கொஞ்சோ ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சோ ஆர்வம் அதிகம்
அப்டி அது நீங்க ஏது டீமு அர்ஜென்டேவா போர்ச்சுகல்லா பிரேசில்லா
ஏங்க போடு எல்லாமே தெரியுதே உங்களுக்கு
நம்ம கேரளா இருக்
டிடிலியே இல்லீனிங்க ஆம் ஓ ஆமா அங்க அதா ஃபேமஸ் ல அத மறந்ட்டே பாத்திங்களா அப்ப பாப்பிங்களா பாக்க மாட்டீங்க எல்லாரு சொல்றத வெச்சு சும்மா அப்டியே ப ம் ம் சும்மா தெரியு எல்லா அப்டி
என்னங்க ஃபுல்லா எல்லா பாக்க மாட்டே ஆனா எல்லா ஒரு நாலேஜு இருக்கனு வல்லங்க இப்ப யாராச்சு எதாச்சு உங்கள மாரி இந்த மாரி நடுக்கால புடிச்சு கேள்வி கேட்டா எது தெரியாது சொன்னம்னா அது ஒரு மாரி சங்கடத்து கால் காலி ஆகு என
இல்ல இதுலான் தெரிஞ்சுக்கணுன் ஒண்ணு அவசியெல்லா இல்லீங்ளேங்க எதோ ஒண்ணு பொது அறிவா
லேஜு செரி நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க பாப்பன் சொல்றீங்க அ யாரோட ஃபேனு அ கிறிஸ்டினா ரொனால்டா நெய்மரா அல்ல மெஸ்சியோடதா சொல்லுங்க
அ மெஸ்சி
மெஸ்சி ஃபேனா நீங்க
நா எனக்கு வந்து ஃபுட்பால் வந்து அப்டின்னா நா ரொம்பலா பாக்க மாட்டங்க எனக் இது சும்மா எடைல ரீசெண்டா தா புடிக்க ஆரம்மிச்சிச்சி சும்மா ஹைலைட்ஸ் பாப்பே அந்த கோல் அடிக்கலா இப்ப மெஸ்சி வந்து அவ அதாவது வெளா வெளாட்ற ஸ்டைல் புடிக்கு கொஞ்சோ அப்டி வெச்சுக்ங்ளே
ல்ல எல்லாந்தா பாப்பே இந்த உக்க டெய்லியு அந்த மாரிதா பாப்பே
ட்டு ஒரு ஆட்டிடியூடு மாரி காம்ப்பாங்க அப்புடி கெடையாது மெஸ்சி ஒரு காம் ஆன ஆளு ம் அதுனாலயே எனக்கு புடிக்கு
அதே மார்தா இந்த மெஸ்சிய க்க மேச்சா மீன்ஸ் அந்த மார் அந்த டைம்ல மட்டு இந்த டூ மினிட்ஸ் ஹைலைட்ஸ் போடுவாங்க ல அந்த மாரி சும்மா பாக்கறதா இல்லாம ஃபுல்லா குவவ் சும்மா குத்தி இருந்தெல்லாம் பாக்க மாட்டே பாக்கறதுக்கு ஒண்ணாம்த டைம் இல்லீங்க அதா உண்மே உண்மையான ரீசன் அதுதா
ஆ ஆ‌ ஆ அ அ
க்ஸாம் ஏனா எல்லா செமஸ்ட்ருமே அந்த டைம்ல தா வருமா
சேரி சேரி சேரி ஓகே ஓகேங்க நாலா காலேஜ்ல எல்லா நா ஸ்போட்ஸ் லந்தங்க கபடி விளாண்ட்ருந்தே கபடி இது
கபடி கபடி கபடி எனக் கில்லி
கபடினா கில்லி படந்தா வெண்ணிலா கபடி குழு இருக்கு சொல்லுங்க எல்லா படத்தியு சொல்லுங்க படோ நல்லா பாப்பீங்க போலயே நறைய
படல்லா சூப்பரா பாப்பே அண்ணன் நாளைக்கி எறங்கன படோ தமிழ் படோ மலையாள படோ எல்லாம் பாத்துருவே
சேரி உங்க ஃபேவரெட் மூவி என்ன ரீசன் ஃபேவரெட் மூவி
ரீசென் இந்த டுவெண்டி நைன் வந்துட்
ஆமா அது நா இன்னி பாக்கவே இல்லங்க அது லவ்ப் மூவியா அதுனாலயே பாக்க புடிக்கல
சோ இப்பிடி சொன்னீங்கனா இப்ப என்ன சொல்ற டுவெ ன்ட்டி நைன் நல்லா இருந்துதுங்க எனக்கு அது புடிச்சிருந்துது மீன்ஸ் ஒரு ஃபீல் குட் மூ வியாருந்துது அ இன்னைக்கு ஒருப்பா ஆ பின்ன ஒரு மாரி இப்போ ஓகே ஓகே மீன்ஸ் ஓகே ஓகே அவ்ளோ நல்லாக த்ரிஷ்யந்த்ரி இன்னிக்கு பா த்தங்க மலையாளத்ல ஒரு படோ த்ரிஷ்யம் அ அது ஓகே ஓகேவா தாருந்தது அவ்ளோ ஆஹா ஓஹோணுல்ல ட்வென்ட்டி நைன் எனக் புடிச்சிருந்தது ஓகேவா இருந்ததுங்க
சேரிங்க சேரிங்க நெறைய மூவிஸ் பாப்பீங்க
அப்பப்ப எறங்கறது தேட்ர போய் பாக்லீனாலு
ம் ம் ம்
த அப்பப்ப டெலகிராம்ல எப்போ வருதோ அப் பாத்துரு
ட்டு போய் பாத்தங்க
எங்கட்ட ஃபோன்லிரு
நாங்க போன்லேல்லா பாக்கல தியேட்டர்ல பாத்தே அந்த பைட் சீன்ஸ்ல்லா பாத்தனா நல்லாருந்துச்சுங்க ஆனா அந்த பொண்ணு ரொம்ப எபோர்ட் போட்டு நடிச்சிருக்குன் நெனக்க சூ ப்பரா சண்டை போட்டுச்சி ஆ நானா பேனாயிட்டே ஆமா
ஓகே ஓகே ஓகே பின்ன நீங்க அஜித் பேனா விஜய் பேனாங்க
விஜய் பேனில்ல
சூர்யா வா
சூர்யாவு இல்ல
யார் பேனுமே இல்லிங்களா
அப்டில்ல
நா தப்பா கேட்டுட்டேனோ கேள்ஸ் பத்தி கேட்டிருக்கணுமோ
ஆ என்னங்க இப்டி கேட்டுபோட்டீங்க அப்டிலா இல்லைங்க
இல்லேங்க இப்ப திரிஷாவா நயன்தாரா அந்தமாரி கேட்
திரிஷாவா நயந்தாரவா கேள்ஸ்ல காம்படிஷனே கெடயாது நயந்தார தா
நயந்தாரா பேனா நீங்க ஓகே ஓகே
வேற யாரும் இல்ல அ நயந்திரா படிச்சதுல எல்லா படமே பிடிக்குங்க என்னா பட பிடிக்கணு
ஏங்க இப்டி பொசுக் பொசுக்குன்னு பேசுறீங்க எதாச்சு கொஞ்ச யோசிச்சு நல்ல பதில் ல்லா சொல்லுங்க ஏது பட நல்லா புடிச்சிருந்ததுனு சொல்லிட்டு
அவங்க மொத தனியா நடிக்க ஆரம்பிச்ச பட எல்லாமே பிடிக்குங்க ஒரு ஹீரோயின்ஸ் என்ட்ரிக்கா ம் ஹீரோயின்ஸ் என்றிக்கா நடிக்க ஆரம்பச்ச அவங்க நெறைய பஸ்ட்டு வந்து தமிழ் சினிமால அவங்க தா நடிக்க ஆரம்பிச்சாங்க
ஆமா இந்த ஐயா த்ரிஷாதானே
ஆ த்ரிஷாதாங்க
ஓகே ஓகே த்ரிஷா தான் நடிக்க தொடங்குது பஸ்ட்டு அப்டி இல்லைங்களா அப்ப சிம்ரனோ
சிம்ரன்லா வந்து நடிக்கிறாங்க தனியா அவங்க உமன் சென்ட்ரிக் மூவி அதாவது உமனா ஹீரோயினா வச்சி பஸ்ட்டு ஹீரோவே இல்லாத பட அந்த மாரி நடிக்கர
ஓ நீங்க அந்த மாரி போட்ரே பண்றீங்க ஓகே ஓகே புரிஞ்சிது புரிஞ்சுது ஓ அந்த மாரி நா அந்த கேட்
ஆ நெறய பட நடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க நடிக்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்றந்தா நெறய நடிகைகள் வச்சு பட எடுக்கலானு மைண்ட் செட் வந்து நடிக் அருவி படம் பாத்திருக்கீங்களா அது எனக்கு ரொம்ப புடிக்குங்க
அருவி ஆ பாத்துருக்கோ பாத்துருக்கேங்க
ஆ அந்த பட நல்லாருக்கு எனக்கு ஏன் தெர்ல அது ரொம்ப புடிக்கு
ஓகே வேற படோ
எல்லார எனக்கு படம்னாலே நெறைய பிடிக்குங்க எல்லா படமுமே பாப்பே இப்ப கடைசியா வந்த பட எல்லா படமே மேக்சிமம் பாத்துட்டே
நானு எல்லாம் பாப்பே அப்பப்ப டவுன்லோட் பண்ணி பாபே ஆனா ரொம்ப கெடயாது பயங்கர செலக்ட் டிவா தா பாப்பே எனக்கு இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் அந்த மாரில்லா ரொம்ப புடிக்கு
எனக்கு அந்த மாரிதா பிடிக்கு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் இப்ப கடைசியா வந்துச்சுல செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாரம் அப்பற அத்தியாயம் ஒன்று
ஆ ஆ ஆ
அதெல்லா பாத்தீங்களா ஆ ஆ ஆ அப்டின்னு மட்டு சொல்
நாங்க நான் அதுல பாக்கல நா மலையால பட நெறைய டிடெக்டிவ் மூவி பாப்பே இந்த கிரைம்
ஏங்க இ து எல்லாமே நா சொல்றலா மலையாளத்துல வந்ததுதா
நீங்க திருதம் பாப்பீங்களா திருதம் ப
கீரிடம்பா ஆ ஏத்தி வச்சிருக்கே பாக்கல இன்னு
சூப்பர் படோ அத பாருங்க
அது எதோ கிளைமக்ஸ்ல மட்டுந்தா இருக்கு மத்ததெல்லா ஸ்லோவ போகுது சொன்னாங்கலே அதனால பாக்காம வச்சிருக்கே
இல்லல்ல ஒரு மாரி பரபரப்பாதா போகு பாத்துக்குங்க ஆமா கிளைமேக்ஸ் மட்டு தா டுவிஸ்ட்டு பட் படமோ ஓகே ஓகேவா தாருக்
அதா அதா அது ஏத்தி வொச்சிருக்கே பாக்கணு நா அப் றோ இது நல்லாருந்ச்சிங்க நீங்க அத்தியாயம் ஒன்று சி செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம்ல்லா பாத்தீங்ளா அ ஓரளவு பரவால்லாமருக்கு ரொம்ப நல்லாருக்கும்லா சொல்ல முடியாது ம் அதல்லா மலையாளதுல ரிலீஸ் ஆனது தான
இல்ல நா அத இன்னியு பாக்கலேங்
சேரி சேரி சேரிங்க
இந்த மாரி படந்தா கொஞ்சோ பாப்பே இந்த மாரி கிரைமு அந்த மாரில்லா தா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டடா அதுதா கொஞ்சோ பாத்தீங்கனா கொஞ்சோ சுர் சுர்ருன்னு போகுங்க இல்லைன்னா கொஞ்சோ இலுத்து ஜவ்வு முட் டாயாட்டு இல்லு இல்லுன்னு இலுப்பாங்க
அல்லல்ல நா சொன்ன ரெண்டுமே கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தா அதனாலதா கேட்டே நீங்க சொன்னதுனால அது ரெண்டும் பாத்தீங்கலான்னு நா ரீசெண்டா கடசியா பாத்தது அதா அந்த படம் தா பாத்தே
வேண்ணா பாக்க ட்ரை பண்றே பாக்கறே
சேரி உங்க எ ஃபேவரட் ஹீரோ யாரு
நம்மளோட தல
ஃபேவரட் தல மூவி
எல்லாமே புடிக்கு ஏ கொஞ்சோ ரொம்ப புடிச்சது கொஞ்சோ ரொம்ப ரெண்டு மூணு தடவ சினிமா தேட்டர்க்கு போய் பாத்தது இப்ப குட் பேட் அங்க்லி பாத்த
சேரி சேரி சேரி ரெண்டு மூணு தடவ பாத்தீங்ளா ம் ம் எங்க உங்காளுதா வுட்டு மேர் டிக்க போயிட்டு நடிக்காம கேர் ரேஸ் கார் ரேஸ் ஓட்டப்
நம்ம வருவோ நம்ம திரும்பி வருவோ சொல்லிக்கோ அப்டின்னு சொல்ற மாரிதா
ஏ அது மிமிக்ரில்லா பண்றீங்க அஜித் மாரியே பேசுறீங்க நா கூட அஜித் குமார் தா வன்டாருன்னு நெனச்சங்க
கலாய்க்கிறீங்கன் தெரிஞ்சது ஓகே
இல்லல்லங்க அவர் மாரியே டைலாக் டைலாக்ல்லா பேசுனீங்ளே அ
சேரி நாங்க திரும்பி வருவோ அவ்ளோதா
வருவாங்க வருவாங்க எனக்கு அஜித்து புடிக்குங்க புடிக்காதுள்ளா இல்ல அதுக்காக எனக்கு அஜித்து மூவிலையா
ஆமாங்க எனக்கு மங்காத்தா பில்லாலல்லா வரு மங்காத்தா பில்லா ரெண்டு படோ ரொம்ப புடிக்கு
மங்காத்தா நல்லாருக்கு இன்வெஸ்டிகேஷனா நல்லாருக்கு எனக்கு நல்லா ரொம்ப புடிச்சதுனா அ ஆ இந்த படோருக்குல்ல ஏன் தெர்ல அ அ இந்த படோ வீரம் படோருக்குல்ல அது கொஞ்சோ புடிக்
ஆ வீரம் படோ பாத்து ஒரு லவ் கம் டிராம காமெடி
ஆ அது ஒரு மாரி ஒரு மாரி நல்லா அ அஜ் ஜித்த ஒரு மாரி ரொம்ப நாள் கலிச்சி கொஞ்சோ ஒரு மா‌ரி ஃபேிலி ஸ்ல அப்டி எல்லா கலந்து ஒரு மாரி நல்லாருந்துச்சி அ விஸ்வாசோ நல்லாருக்கு விஸ்வாசோ நல்லாருக்கு அது ரிபிட்டடா பாக்கலா அது கொஞ்சோ நல்லாதாருந்துச்சி என்ன அது கெட்டப்பு கொஞ்சோ ஆளு தொப் பையு கிப்பையுமா வெச்சி ஒரு மாரி ஆக்கிவுட்
ஆமாங்க கொஞ்சோ‌ அந்த மாரி ஏஜ்ஜில்லா கம்மி பண்ணிக் காம் ச்சிருக்லா கெட்டப்புதா கொஞ்சோ‌ ஒரு மாரி இதா போன மாரி தெரிஞ்சது இல்லிங்ளா அ விஸ்வாசோ ப படோ நல்லாருக்கு கத நல்லாருக்கோ வேற அப்டியே எல்லா படம் பாக்கறதா
அதா அதா படோ நானு நெறைய படோ பாப்பேங்க அதா அதா எனக்குல்லா பேஸ் இதா அனிமிஸ்ல்லா பாப்பீங்ளா
அனிமிஸ் பாக்மாட்ட
ப வெப் சீரிஸ் ஏதாவ் வந்தா பாப்ப
த வெப் சீரி ஆ வெப் சீரிஸ் பாப்பேங் அதுல எல்லாமேல்லா பாக்க மாட்ட செல
செலக்டிவ்வா அதா நல்லா இருக்றதா நானு நல்லா இருக்குன் சொன்னாங்னா அத மட்டு பாப்பே
பீட் பாப்பே
ஹாட் பீட் அ பாக்குறீங்களா செகண்ட் தேட் சீசன் வரப்போது
ஆமாங்க நா இந்த இருவத்தஞ்சாந்தேதி பாத்துட்ருந்த நேத் தா ரிலீஸுன் சொல்லிருந்தானுக போஸ்பாண்ட் பண்ணிட்டானுகங்க சங்கடமாயிரிச்சி நானு
ஆ இது மத்த ரெண்டு போவ்தே இப்ப ரெசாட்டு இதும் போதே அது பாப்
இல்ல இல்லங்க எனக்கு அது புடிக்கில அது வேண்டான் தோணுச்சி பாக்க வேண்டான் தோணுச்சி இதூ
எப் டபிள்யூ கூட நல்லால்ல ரெசாட்டு ஸ்டாட்டிங் நல்லாந்த்ச்சி இப்ப ஒரு மாரி மக்
ரொம்ப நல்லா இல்ல எனக்கு ஹாட் பீட்டுதா அந்த ஃபஸ்ட்லருந்து லாஸ் ச வரைக்கு ஒரு மாரி கரெக் சூப்
ஃபினிஷிங் சூப்பரா முடிச்சிருந்தாய்ங்கங்க செகண்ட் சீசனு சேரிங்க இன்னோர் இதுல பேசலா
ஓகேங்க வச்சர்றே ம்